ஹலோ ஆ கேக்குதுங்களா தோழி ஆ கேக்குது கேக்குது
ஆ கேக்குதுங் செரி செரி ம்
ஆ நீங்க உங்க ஊர்ல பொங்கல் பண்டிக அதெல்லா எப்டி பண்ணுவீங்க
பொங்கல் வெச்சு மாடு இருக்குங்க கிராம தானுங்க இங்க கோயம்தூர் அதனா மாடு காடு இருக்கு காடு ஒரு மூணு ஏக்கர இருக்கு
ஆ ஆ
அதனால பிரச்சன இல்லைங்க ஆ மாடு மாட்டு பொங்கல் வைப்போ வீட் ஆ பொங்கல்னா மா பொங்கல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அன்னைக்கு குளிச்சுட்டு கிளம்பி சாமி கும்பு ட்டு அப்றோ பொங்கல் அடுப்பு பத்த வச்சு சா பொங்கல் வைப்போ பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோ ஃபஸ்ட் நாலு அப்றோ ரெண்டாவது நாளு வந்து ஆ மூணாவது நாள் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக் இருக்கலங்க ஒரு முப்பது நாப்பது பேர் வருவாங்க காட்டுக்கு வருவாங்க வந்துட்டு ஆ அந்த பட்டி கட்டி ஆ சாப்பாடு எல்லாமே செஞ்சு சாப்பாடு அப்றோ குழம்பு
ஆமா அது ஏதோ மாட்டுக்கு வச்சு இது பண்ணுவாங்கன்னு
வத்த கொழம்பு சொல்லுவாங்க ஆமா ஆமா பச்சரிசி பச்சரிசி போட்டு செய்வாங் வாங்க நின்னது அப்றோ வீட்டுக்கு தனியா செய்வாங்க ஆ சாம்பார் அப்றோ நா அஞ்சு வகப் பொரியலு அவரைக்காய் பொரியல் அப்றோ அந்த அது என்ன சொல்லுவாங்க இத பூசணிக்காய் இல்ல அரசணிக்காய் பொரியல் அப்றோ எல்லா காய்யு போட்டு பொறியல் செஞ்சி ம் கேரட் பீன்ஸ் பொரியல் ஆமா ஒரு அஞ்சு வகை பொரியல் ரெண்டு வக குழம்பு ரசம் மப்படம் வட பாயசம் எல்லா செஞ்சு செல்பரேஷன் பண்ணுவோ மாட்டு பொங்கல் அனைக்கி அப்றோ அதுக்கு அடுத்த நாள் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எடுத்து செய்வங்க செஞ்சு சாப்புட்டு எங்க போயிட்டு வர்றனா போயிட்டு வருவோ வெளியலா சுத்துவோ நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு
து ஆமா
ம் ஆமா ஆமா
அதேதா நாங்களு மாடு இருக்கவங்க மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க நாங்க வந்து மாடு இல்லாதவங்க பெரும் பொங்கல் காணும் பொங்கல்ன்னு சொல்லுவாங்க அத வந்துட்டு முதல் நாளே வந்துட்டு வச்சிருவாங்க ஆமா ஆமா வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு ஆ வீட்டுக்கு வாசல்ல வந்துட்டு கல் த்தோ லைட்டா பள்ள தோண்டிட்டு அதுல நாலு மூணு பக்க கல் வச்சுருவாங்க கல்லு வச்சி பூஜப் பண்ணி அதுல வந்து பண்ணுவாங்க
அதாங்க
ஆ அந்த மாரி பண்ணிட்டுருக்கே திருப்பி மறுநாளும் பொங்க வைக் க்கிறவங்க வைப்பாங்க மாட்டுப் மாடு இருக்கவங்க வைப்பாங்க மாடு இல்லாதவங்களு வைப் பாங்க வச்சு பழகிட்டோ அதனால வைக்கலா அப்டின்னு சொல்லி சாய்ந்திரத்தில இருந்து பண்ணுவாங்க அந்த மாரி
ம் ம் ம்
ச்சு ம கோலவா கூப்டுவாங்க அதெல்லா பண்ணுவாங்க மறுநாள் வந்துட் டு ஊருக்கு போறதா நீங்க சொன்ன மாரி திருவுழ வந்துட்டு பண்டிக இது வப் பாங்க போட்டிங்கலா
ஆ போய்ட்டீங்க ஓ செரி செரிங்க ம் வந்துப்பீங்க எல்லா வெய் ஆ எல்லா தருவாங்க ப்ரைஸ் எல்லா தருவாங்க இல்லலைங்களா
ஆ தருவாங்க சும்மா தட்டு டம்ளரு ஜாமண்ட்ரி பாக்ஸ்சு இந்த மாரி ஒரு நூறுவா உள்ள இருக்க மாரி ஏதா வாங்கி வச்சிருப்பாங்க கயிறுருக் கிறது மியூசிக்கல் சேர் வைப்பாங்க ஓட பந்தயோ ஓ அது ஓட்டு பந்தயோ இந்த மாரில்லா வப்பாங்க கலந்துக்குவே நல்லா எல்லாத்தலயு போய் கலந்துக்குவே ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையே தெரியாது ஓடி போய் கலந்து ப்ப காலையில என்ன ஏன்னா அப்பல்லா நம்ம வீ ட்ல நம்ம இல்லனாலே நொய் நொயன்னு பேசாம இருந்தா போது நல்ல நல்ல பட ஓடு அ டி வில எங்கம்மா எங்கப்பாலா படம் பாக்குறதுல இன்டரெஸ்ட்டா உக்காந்துருப்பாங்க நீ ஏ வீட்ட விட்ட வெளியே போனா சரின்ற மாரிருக் ப்பாங்க நம்மள அதனால நா போயிடுவே போயிட்டு அதெல்லா கலந்துக்குவே கலந்துட்டு ஒரு மணி வரைக்கு அங்கயே உளு ஜூஸ் குடு ப்பாங்க அதெல்லா வாங்கி குடிச்சுட்டு அங்க ஓடிடு ஒரு நாளல்லா மதியமா எத எது ஜெய் ச்சனு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்து டுவே நானு இதெல்லா நா ஜெயிச்சே இதெல்லா நா வாங்கின சொல்லிட்டு குடுப்பே அந்த மாரி நெறைய தட் டல்லா எடுத்துட்டு வருவோ ஓட்டப் பந்தயத்துக்கு போவே லாங் ஜம்ப்பு நல்லா இது பண்ணுவே அந் மாரி எல்லா பண்ணி ஏதோ மூணாவது பிரைஸ் ரெண்டாவது பிரைஸ்ன்னு வாங்கிடுவே வாங்கி எடுத்துட்டு வந்து குடுப்பமே நா வந்து இதுதா பத்தாவதா படிச்சே
சரி சரி சரிங்க
பத்தாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு வருஷ நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிச்சே
சே சேரிங்க சேரிங்க சேரிங்க
ஏ என்னாச்சு திடீர்னு
இல்ல கேட் கேட்டங்க சொல்லிட்டே ம் சேரதுங்க
நர்சிங் தா முடிச்சே பத்தாவது படிக்கும்போது வீடு வீடு கட்டிட்டிருந்தோ அப்போ வந்து பதினொன்னாவது பன்னெண்டாவது சேக் கனுனே எங்களுக்கு வந்து தெரியல தெரியல சேக்கறிதுக்கே எங்கம்மாவுக்கு எங்கப்பாவுக்கு வீடு கட்ற பிசில இருந்துட்டாங்க அப்போ தெருவுல விளாடிட்ருந்தப் பிள்ளைங்களோட வெளாடிட்ருந்தே எல்லாரு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க நா மட்டு கேக்குறே நா மட்டு ஸ்கூல் போல ஏ கூட விளாண்டவங்கல்லா கூல் போயிட்டாங்க அப்படின்னுட்டு எப்பயு போல பத்தாதுக்கு நேரா போயிடணுனு நெனைச்சிட்ருந்த பத்தா அதுல குரூப் எடுக்கிறது இந்த அளவுக்குலா வெவர தெரியல ப்ப அப்பறமாதா சொல்றாங்க குரூப் பு நீன்ன முன்னூத்தி எட்டுதா எடுத்த நா மார்க்கு எதுக்கு அக்கௌண்ட்ஸ் குரூப் தா கெடைக்கு அப்பிடினாங்க சரி ஏதோ ஒரு குரூப் குடுதா போய் படிக்கலான் சொல்ட்டு நானு போயிட்டே அப்பற முஸ்லிம் ஒரூத்தவங்க நம்ம வீட்டு பக்கத்துல அவங்க சொன்னாங்க ஏ பொம்பள புள்ளய கொண்டு போயிட்டு நீ பதினொன்னாவது பன்னெண்டாவது முடிச்சு அதுக்கப்பறோ அது காலேஜிக்கு போய் மூணு வருஷ படிக்கணு அஞ்சு வருஷ ஆயிடு அதுக்கப்பற நீ எங்க நேர கட்டி குடுக்க வேண்டியத்தா வேலைக்கெல்லா முடியாதுல்ல அதுக்கு இப்பயே கொண்டு வந்து நர்சிங்ல ரெண்டு வருஷ போட்ரு ரெண்டு வருஷ படிச்சதுன்னா ஒரு மூணு வருஷ ரெண்டு வருஷ அது வேல செய்யட்டு வேலைக்கு போச்சுன்னா உனக் கொஞ்ச கடன் அடையும்ல அப்புறமா நீ கட்டி குடுத்துட்டேனா ஆ இதுவாயிடு இப்போது என்ன பெருசா படிச்சு மட்டு என்னா பண்ண போறாங்க அதே டையலாக் தா எனக்கு வந்துச்சு வந்து ஆப் பண்ணி வந்து நர்ஸ் சிங் நர்சிங் குரூப் எடுத்துக்க அப்டின்னு சொல்லி எனக்கு அப்பல்லா வந்து பெருசா தெரியல படிக்கணும்னுலா நான்லா அழவு இல்ல கேட்கவு இல்ல நர்சிங் குரூப் எடுத்துக்க அப்படின்னாங்க ஊன்னு சொல்லி நானு போய் சேந்துகிட்டே ஏ நானு எங்க தெருவுல்ல ஒரு நாலஞ்சு பேரு போனாங்க அவங்களோட கூட நானு அந்த நாலஞ்சு பேரு தா எங்க வீட்ல கொழப்பி உட்டது இல்லின்னா என்ன நேரா லவன்த் டுவல்த் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி போட்ருப்
ம் ம் ம்
ட்டு எங்கம்மாவு எங்கப்பாவு ஆமா அவங்க சொல்றது கரெட்டுதா என்னால்தா எங்க அவங்க எங்கப் அப்பாவோட எங்க அம்மாவோட அப்பா சொல்லுவாரா இன்னாதா படிச்சாலு கடசில சாணி வார்றதுதா வேல பொம்பளைங்க வேலன்னு அதனால நீ போயிடு நீ நீயு அத எங்க அம்மா அதயே சொல்லி வேணா வுடு நீ நர்ஸிங்கே படி ஒ ரு ரெண்டு வருஷோ படிச்சுட்டு ஏதோ கொஞ்ச நாளைக்கி வேலவெத்தி போயிட்டு கல்யாணத்தை பண்ணினு போயிடு என்னதா பண்ணாலு ஏனோ கழுவிக்கினூ நம்ம லாஸ்ட் வரைக்கு நம்போ வாழ்கை இப்டிதா இருக்கு போவ்வுன்டாங்க உண்மதானே இப்ப நம்ம மட் டு என்ன பண்றோ உண்மையிலே அததா பண்ணிட்டு வுக்காந்து ஒரு ஏனோ கழுவறது துணி துவைக்கிறது வீட்டு வேலய பாக்கறது இதுங்கள விட் ட்டுட்டு நம்மளால வெளியில படிச்ச படிப்புக்கு வேலைக்கா போ முடியுது இப்ப கூடனா போனுனா ஒரு கிளினிக்கி போலாதா ஒண்ணு பகல்ல போனு இல்ல சாயந்திரத் துல போணு எனக்கு ரெண்டு டைமே ஒத்து வராத இருக்குது வீட்டு வேல முடியவே பதனோரு மணி ஆயி டுது இதுல நா எங்க பத்து மணிக்கி ஒம்போ ஒரு ஒன்பதரைக்கி ல்லனா கிளினிக்கு போனு டைம் செட் ஆவல வேல முடிய மாட்டேன்னுது திருப்பி சாய்ந்திரத் தில பாத்தா ஆறு மணியல இருந்து ஒம்போது பத்து மணி வரைக்கும் கேக்கறாங்க ஆனா அதுவு பயமா இருக்குது நைட்டுனா புள்ளைங்க டிஃபன் என்னா பண்றது நம்ம வந்து வீட்டுல இருந்தாதா சரி வரு ஸ்கூல் வுட்டு ஆ ஸ்கூல் வுட்டு வரு அது கிட்ட பேசணு கொள்ளணு இதெல்லா சரி வராது அப்டின்னு நம்மளுக்கு நேரமு ஒத்தூ வறாத கெடக்குது
ம்
வேலைக்கும் போ முடியாத இருக்குது ஆ செரி போட்டு பிள்ளைங்க வளரட்டு வளரட்டுன் சும்மா நமக்கு போய் சப்பக்கடு கட்டுறாங்க புள்ளைங்க வளந்துட்டா மட்டு நமக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா போயிடு மறந்து போயிடு நமக்கு இடுப்புவலி கால்வலின்னு எல்லா வந்துரு
ஆமா ஆமாங்க
அப்ற எங்கிருந்து நம்ம வேலைக்கு போறது
ஆமாங்க இவிங்கள பாக்குறக்கே சரியா இருக்கு அது பாத் பாத்து வெச்சுக்கணு என்ன உக்காண்டு இருந்தது தெரிலீங்க கெழந்தைங்கள வந்து பத்தா அப்றோ அதுக அழுதுட்டு
ம் உண்ம தா அவ்ங்க சாயங்காலோ ஸ்கூல் வுட்டு வந்தா நம்ம கிட்ட உக்காந்து என்ன ஏது நாலு வார்த்தை பேசுனாதா அது நல்லா இருக்கு அத வுட்டுட்டு அப்பா கிட்ட போய் வுட்டுட்டு நம்ம பாத்துகங்க நீ பாத்துக்க நீ பாத்துக்க நம்ம வுட்டுட்டு போனோம்னா அதெல்லா ஒத்து வராது நல்லா இருக்காது
ஆமாங்க ம்
நம்ம எத்தினி பேர் பாத்துக்கிட்டாலு நம்ப பெத்தவங்க பாத்துக்கிற மாரி வராது
நம்ம கொழந்தைய ஆமாங்க இப்ப எவ்ளோ பேரு பாத்துக்கிட்டாலு பெத்தவங்க பாத்து இந்த மாரி வராது ம் மத்தியான சாப்ட்டீங்களா
இல்ல இல்ல இன்னு மதியத்துக்கு சாப்பல்ல இனிமேதா பாப்பாவ கூப்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தா சாப்புடுவ ஒன்றைக்கு தா போய் கூப்புட போவ
செரி நடந்து போவீங்களா வண்டில்லீங்களா
சைக்கிள் வச்சிருக்க சைக்கிள்யே போயிட்டு கூப்டு வந்துருவ பக்கமே தா அதனால சின்ன சைக்கிள் ஒண்ணு இருக்கு அதில போய் கூப்டுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வந்தன்னா சாப்ட வச்சி தூங்க வச்சில்லா
செரி செரிங்
அவங்கள எங்க தூங்க வெக்க நமக்கு தா தூக்கமா சொக்குது
ஆமா நமக்குதா தூக்கமா வரு அவிங்கள தூங்க வச்சா நமக் தூங்கிருவோ அவிங்க வெளையாண்டு இருப்பாங்க
நைட்லயு அதே மாரிதா எனக்கு துக்கமா வருது நீ எங்கேயாது முழிச்சுட்டு இந்த பக்க அந்த பக்கோ ஏறி வெளையாடிக்கிட்டு இருன்ட்டு நா படுத்துட்ட
ஆ ஆமாங்க
அவுங்களுக்கு எனர்ஜி இருக் நா அதா சொல்லுவ உனக் எனர்ஜி இருக்கு நீ இது பண்ற எனக் எனர்ஜி இல்ல ஏன்னா உனக்கு எல்லா வேலையு நா செஞ்சு குடுத்துட்ட உனக்கு வந்து ஷ்டோ இல்ல அ நா வந்துட்டு எல்லா செஞ்ச எனக்கு எனர்ஜியே இல்ல அதனால நா அமைதியா உக் காரவுடுங்க அப்டின் சொல்ட்டு அமைதியா உக்காந்துருவ
ஆமாங்க ம்
பைய கொஞ்சோ கொஞ்சோ கேப்பா பதறுவா அச்சிச்சோ மேல ஊந்துருச்சா அச்சிச்சோ கீழ ஊந்துருச்சா அப்டின்னு வந்து கேட்டுட்டு உக்காந்துருப்பா பொறுமையா பண்ண கூடாதாம்மா ஆமா பொறும்யா பொறுமியா பண்லாமே ஏ இப்டி வேகமா பண்ணி மேல உழுது அடின்னுவா
ம்
அவன ஒரு வேல
நல்லா பாத்துக்குவா இல்லீங்ளா தம்பி பாப்பாவ பாத்துக்குவா ம் ம்
அவன்ட லஞ்ச் பேகு எடுத்து வைடா ஜாமென்ட்ரி பாக்ஸ்லெல்ல பாருடா நோட்டு புக்கெல்லா எடுத்துவைடான்னே இது மூணு தா சொன்ன ஒண்ணு ஒன்னா சொல்லுங்க ஒரேடியா எல்லாத்தியு சொல்ட்டா எனக் இன்னா புரிஞ்சிது ஒண்ணுமே புரியில அப்டின்னா அடுத்த நாள் அந்த மா ரி எதோ ஒன்னு கேட்டா நா எதோ ஒண்ணு சொன்னதுக்கு நீங்க ஏ ரொம்போ அவசரப்ப ட்றிங்க பொறும்யா பேச மாட்டீங்ளா அ அப்டின்னு என்னயவே கேக்குறா
ஆமா நம் பசங்ளு நம்மளவே பேசுனா ஆ அதுதா இவ்ங்ளா இப்பிடி பேசுறாங்க அப்டி சொல்லி ஆயிரு வாயடிச்சு போற மாரி பேசுவாங்க பெரிய மனுஷங்க மாரி பேசுவாங்க தோ இல்லீங்களா எப்டிங்களா அப்டிங்களா அப்டின்பாங்க
கொழந்தைங்க நம்மதா நெனச்சிட்ருக்கோ கொழந்தைங்களாவே நம்ம பாத்ததுலந்து
ஆமாங்க ஆமா ஆமா
வளர வளர அவுங்களோட வார்த் திங்களு நெறைய வளருது எ பையனு நெறைய தமிழ் வார்த்தைங்ள்லா நெறைய கத்துக்கிட்டா பொண்ணு நெறைய தமிழ் வார்த்தைங்கெல்லா நெறைய கத்துக்கிச்சி
ஆமாங்க
இன்னு அ அந்தளவுக் எழுத படிக்க தெரியாது ஆனா வந்து பேசு பொண்ணு வந்து நல்லா பேசு
அதா அதாங் படிப்பு வடிக்கெட்டி படிப்பாங்களா அப்டே ஒரு கொஞ்சு வயசு வர வர வர ம்
ட்டி படிக்குவா ஆனா இன்னு நல்லா தமிழ் நல்லா உச்சரிப்பா படிக்க வராது அ பேசற்து நல்லா பேசுவா
நல்லா பேசுவாங்க
ஆமா ஆமா
ம் ம்
நல்லா பேசுவான்னு தமிழெல்லா அந்தளவுக் எழுத கத்துக்ல சுமாரா இப்போ தா க ங ச அதெல்லா கத்துக்கிட்டுருக்கா ஆனா நல்லா பேசுறது நடந்து க்கிறதெல்லா கரெக்டா நடந்துக்குவா
ம் ம் ம் செரி செரி
ம் அவ பொழுது இப்டியே தானே போது நம்ப்ளோட பொழுது போறத்தா டைம் தெரியவே மாட்டங்குது
ஆமா ஆமா வேலைக்கு போயிட்டா கூட தெரியாது அதுதா வேலைக்கு போயிட்டா கூட தெரியாது வீட்ல இருந்தா டைமிங்கு போகாதா ஒரு மாறியாவே இருக்கு ம் ம்